ஹலோ வணக்க சிஸ்டர்
வணக்கம் எப்படி இருக்கீங்க
ஹ் நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க
நான் நல்லா இருக்க சீஸ் ப தோழா நம்ம இன்னைக்கு நம்ம ஊரின் சிறப்புகள பத்தி பேச லாமா
ஆஹ் கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா பேசலா நீங்க ஊரின் உங்கள் ஊரின் சிறப்புகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க எந்த மாதிரியான சிறப்புகள் எல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க ஊரை சுற்றி
ஓக்கே இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கு தங்களோட சொந்த ஊர் வந்து மிகவு பிடித்தமாக இருக்கு ஏன்னா எனக்கு எங்க ஊர் பிடிக்கு உங்களுக்கு உங்க ஊர் சொந்த ஊர் பிடிக்கு ஏன்னா ஏன்னா நம்ம அந்த ஊர்ல வந்து பிறந்து வளர்ந்தோ அ அதனால வந்து அந்த இடம் பிடிக்கு எவ்வளோதா இருந்தாலுமே நம்ம பிறந்து வளந்த இடத்த வந்து யார்கிட்டையு யாரு யாருக்காண்டியையு நம்ம விட்டுக்டுக்க மாட்டோ ஏன்னா இப்ப எங்க ஊரு பாத்தீங்கன்னா இயற் நிறைந்த ரொம்ப ஒரு அழகான ஊர் ஏன்னா சுத் சுத்தி மரங்களா இருக்கு அது மாரி ஹ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போற வழில வந்து இந்த ஒரு அம்மன் கோவில் இருக்கு அத சுத்தி ஒரு பத்து மரோ இருக்கு ரொம்ப பெரிய மரமா இருக்கு என்னா அவ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சது அந்த இடமே ரொம்ப குளிமையா இருக்கு ரொம்ப காத்தடிக்கு ஏன்னா வேப்பமரத்து கீழே உட்காறதே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க என்னா ஒரு ஒரு அ அந்த மாரி ஒரு இயற்கை வளன் இருந்து ஒரு அழகான ஊரா இருக்கும் அங்க வந்து என்ன இருக்கும்னா பசுமையான மரங்கள் அப்புற வயல்வெளி அப்புற தூய்மையான காற்று எல்லா இருக்கு ஏன்னா எங்க வீட சுத்தி எங்க வீடு வந்து வயக்காட்டு கிட்டதா இருக்கு என வீட்ட சுத்தி வந்து வயல்வெளி இருக்கு அப்புற மாங்காமர தோப்புகள் இருக்கு அந்த மாரி இருக்கப்போ வந்து அதுல வந்து நறைய எங்க பொண்ணுல்லா வந்து அந்த ஊருக்கு போனனா
உம்
என்ன பண்ணுவானா எத் ஆப்போசிட்ல வந்து இந்த மாங் தோப் இருக்கு மாந்தோப்பு அப்புற அதுல வந்து கிணறு இருக்கு பம்ப் மோட்டார் செட் போடுற மாரி அப்புறவ அங்க சேப் சாப்போட்டா பழங்கள்லா இருக்கு அத போய் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க மாந்தோப்ல வந்து இந்த ஊஞ்சல் போட்டிருப்பாங்க எனக்கு வீட்டுல கட்டி போட்டிருந்தாலுமே அவங்களுக்கு அந்த அங்க போய் விளையாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்க போய் நல்லா விளாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அது போக மங்குவு பறிச்சுட்டு வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி அதுல உப்பு மிளகால்லா போட்டு சாப்பிடுவாங்க அது வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷய
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் சோ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எங்க ஊரின் சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து படிச்சது நாங்க முதல்ல வசிச்சது வந்து ஆஹ் அதாவது கிராமம்தா சிஸ்டர் பட் ஆனா நாங்க கொஞ்சோ மூவ் ஆகி ஸ்டடிஸ்னால அதாவது படிப்பு சம்மந்தமா இருந்ததுனால கொஞ்ச வெளிய நகரத்துல இருந்தோ அதுக்கப்புற நாங்க திரும்ப பழையபடி நாங்க வந்து எங்க கிராமத்துக்கே வந்துட்டோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு உணர்வுன்னு எங்க கிராமத்தை பாத்தீங்கன்னா எங்க கிராமத்த நான் யாருக்குமே விட்டு தர மாட்ட சோ அந்த மாதிரி வந்து கிராம்ன்றது எனக்கு ரொம்ப புடிக்கு என்னனு பாத்தீங்கன்னா இங்க நீங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த சீசன் ஃப்ரூட்ஸு சொல்லுவாங்க பாத்திங்களா இந்த கோடை காலம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ல வந்து இந்த சீசனா கிடைக்கு நான் வந்து படிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஹ பள்ளி படிப்பு ஹ ஆரம்ப கால அந்த மே மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் தான் நா படிச்ச அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் பஸ் போயிட்டு ஹ ஒரு பக்கத்தில் தான் ஸ்கூல் பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸல தான் என்னோட பள்ளி இருந்தது அப்போ வந்து நான் பள்ளி முடிச்சுட்டு நா வீட்டுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் பஸ்லயே வந்துருவ அப்போ நா விளையாண்டுட்டு இருப்போ பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இழந்த மர இழந்த பழ மர வந்து பாத்தீங்கன்னா ஹ் அந்த ஊர் வழியிலயே வரும்போதே ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இழந்த மர இரு அது வந்து பாத்தீங்கன்னா அது நறைய பழங்கள் வந்து அப்டியே நம்ம கையாலேயே பறிச்சு சாப்பிடலா சோ அந்த மாதிரி இருக்கு அப்ப எங்க வீட்டுல வந்து பேரன்ட்ஸ் வந்து இட்டுட்டு வருவாங்க அப்படிய ரோட்ல இருந்து நடந்து வரும்போது யாராவது ஒருத்தங்க அ இந்த அஹ் மூன்றுரை மணி ஆயிடுச்சுன்னா வந்து நிப்பாங்க அப்போ வந்து எனக்கு எங்க அண்ணா அஹ் அப்றோ எங்க அம்மா எல்லா வந்து அந்த அந்த எழந்த பழத்த வந்து பறிச்சு கொடுப்பாங்க சோ அது வந்து எனக்கு இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா நியாபகம் இருக்கு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா நங்க கொஞ்சோ ஒரு பெரிய ஒரு பெரிய ஆ அஞ்சாம் வகுப்பு நா போகும்போதே ஆஹ் நாவல் பழம் பறிக்கிறதுக்கு நண்பர்களோட நாங்க காலைலே கெளம்புவோ சிஸ்டர் அதாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாட்டர்டே சண்டேவா இருக்கு காலைல நாங்க கெளம்புவோ ஆ ப்ரெஷ் பண்ணிட்டு ப்ரஷ்ஷப் ஆயிட்டு கெளம்புவோ அப்போ வந்து வீட்ல இருக்றவங்களுக்கு தெரியாது நா நம்ம வந்து நம்ம பிலே கிரவ்ன்ட் விளையடபோறோ அப்டின்னு நெனச்சுப்பாங்க நாங்க எங்க போறனு கேட்ட நாங்க இந்தமாரி விளையாட போறோ ப்ரெண்ட்ஸ் எல்லா அப்டி பின்னாடி அப்டினு சொல்லிட்டுதா போவோ ஆனா பாத்திகனா நாங்க போய்ட்டு எழந்த பழ நாவல் பாழ மாங்கான் க்றத எல்லாத்தையுமே நாங்க பருச்சுட்டு வருவோ ஏக்சுலி எங்களுக்
கண்டிப்பா நீங்க சொல்லப்போய் எனக்கு நியாபகம் வந்துட்டு நா வந்து எங்க எ நா வந்து அரஸ் அரசு பள்ளில தா படுச்சே ஒன்லிந்து டென்த் வர எங்க ஊர் அப்றோ லெவன்த் டுவெல்த் வந்து இங்க ஒரு த்ரீ கிலோமீட்டர் போற மாரி இருந்ச்சு ஆஹ் ஹய்சேன் வந்து எங்க ஊர்லே ஹையர் சகண்ட்ரி ஸ்கூல் வந்துட்டு ஒன்லந்து டுவெல்த் வர நா படிக்கப்போ வந்து இப்ப இல்ல அப்ப என்ன பண்ணாங்க அப்பன்னா லவன் டுவெல்த்து அப்போ சைக்கிள் வேற குடுத்துட்டாங்களா சைக்கிள்ளதா நாங்க போனோ அண்ணா நா எங்களோட சிஸ்டர் அப்றோ நெறைய பேரு ஒரு பத்து பேர் சேந்து போவோ ஏர்லி எட்டு மணிக் கி நாங்க வந்து இங்க இருந்து கெளம்பிருவோ நீங்க சொன்ன மாரி சீஸ்னல் ஃபுரூட்ஸலா நவாப்பழ வந்து இந்த மே மாசதா இருக்கு
கண்டிப்பா
நா மார்சு ஏப்ரல்னு ஆரம்ச்சிரு அந்த மாரி எதாவ்து ஸ்பெஷல் கிளாஸ்ஸஸ் அந்த மாரி வச்சாங்க அப்பிட்னா லவன் டுவெல்த்துனாலே ஸ் பெசல் கிளாஸ் இருக்கு அந்த மாரி போம்போ அந்த தண்ணுவோனா காலைல சீக்கிரமாவே போயிருவே ஏனா நாங்க போய் இந்த ரோட கிராஸ் பண்ணி போறப்பதா பெரிய பெரிய நாவல் மரங்களா இருக்கு ஆனா காலைல வந்து ஏனா டைம் டைம் ஆக ஆக என்னன்னா பஸ் போகும்போ அந்த நவல் பழல்லா பஸ்சு வந்து அடிச்சுட்டு போய் நசிக் துங்கிருவோ அதனால என்ன பண்ணுவ அங்க ஏர்லி எட்டு மணிக்கு போனோனா கால்ல ஏழு மணிக்கு எல்லாரு கெளம்பி போயிருவாங்க நாவல் பழத்தலா பெறக்கி ஒரு டிப்பன் பாக்ஸ்ல வச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வாஷ் பண்ணி சாப்டுவோ அதே மாரி வர வழிலயு நீங்க சொன்ன ஞாபக வந்துச்சு வர வழிலயு பெறக்கிட்டு வந்து வீட்ல வந்து வாஷ் பண்ணி அம்மாட்லா குடுப்போ உண்மைக்குமே வந்து அதெல்லா நம்ம மேல இருந்து விழுது நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுதோ இந்த மாரி கெடைக்கிறது வந்து ரொம்ப அரிது
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கனா எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் என்னன் பாத்தீங்கனா எங்க தாத்தா சிஸ்டர் அதாவ்து எங்க அஹ் தோப்பு சொல்லுவாங்க தாத்தா நாங்க ஊருக்கு இந்த சம்மர் டேஸ் வந்து எ தாத்தா வீட்டுக்கு போகும்போது ஆஹ் தென்னந்தோப்பு இருக் இப்போ மாந்தோப்புலா நெறைய இருக்கு சிஸ்டர் அப்போ வந்து இந்த காத்தடிக்கிற டைம் வந்து பாத்தீங்கனா மாம்பழ வந்து கீழ கொட் கீழ விழுந்து செதறியெல்லா போகு அந்த மாதிரி எங்க தாத்தா வந்து பறிச்சு மாம்பழலா எடுத்துட்டு வந்து பொறுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு சாக்கு பையில கொண்டு வருவாரு சிஸ்டர் அஹ் அதுலே அது வந்து இப்பவுமே வந்து எனக்கு நல்லா ஞாபக இருக்கு இப்ப கூட ஆஹ் தோட்டத்துல எதாவ்து வேக் வேகமா காத்தடிச்சுதுனா வந்து பாத்தீங்கனா எங்க தாத்தா கொண்டு வர அந்த மாம்பழந்தா எனக்கு நல்லா ஞாபக வரு அதுலே வந்து நெறையா வெரைட்டி சிஸ் டர் குண்டு மாங்கா கிளி மாங்கா அப்றோ வந் இந்த மல்கோவா மாங்கா இதெல்லா வந்து பாத்தீங்கனா வித்தியாசமா வித்தியாசமா வச்சிருப்பாங்க சோ அதெல்லா எனக்கு இப்ப கூட நெனச்சு பாத்தாலுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சிஸ்டர் அது மாரி சாப்ட்
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஏனா வ மாங்காலே ஒரு அன் அஞ்சு ஆறு வக இருக்கு ஏனா எனக்கு பிடிச்சது வந்து ரொம்ப கிளிமூக்கு மாங்காதா ரொம்ப புடிக்கு அது வந்து நெறையா வந்து புளிப்பு இருக்காது அதுனால அந்த மாங்கா வந்து ரொம்ப புடிக் கு அதே மாரி எ கொழந்தைக்கு இன்னைக்கி நா அக்சுவலி மாங்காதா வாய்ன்டு வந்தே அது ஆக்சுவலி பழுத்துச்சு அது வெளிலே வச்சதுனால கேரி பேக்ல டே மான் ட்ல இருந்து வாய்ன்டு வந்தோன அத பழுத்தோன இன்னைக்கு ரெண்டு மாங்காவு எ பொண்ணு ரெண்டு பேரு நல்லா சாப்ட்டாங்க இப்போ நம்ம நம்மப் பள்ளின் சொல்லி பாத்தம்னா நம்ம ஊர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப ஊர் மக்கள் வந்து எல்லா விஷ்யத்துலைமே வந்து ஒற்றுமையா இருப்பாங்க இப்ப ஊர்லனு வந்தா ஊர்ல இப்ப ஃபங்க் கொட விழானு வந்தா கூடுவாங்க ஊர் கூட்டன் சொல்லி கூடுவாங்க அந்த ஊர் கூட்டத்துல வந்து எல்லாருமே கலந்து ஒன்னாப் பேசி இல்லா எல்லாமே ஒருத்தருக்கொருவங்க பாத்து பேசுவாங்க அதுப்பற எந்த விழாக்கு இருந்தாலு என்ன பண்ணுவாங்க அனைவரு ஒன் ஒண்டு ஒன்டோடு சேந்து அந்த விழாக்கள வந்து கொண்டாடுவாங்க இந்த மாரி பண்ணப்போ வந்து என்னா மக்களுக்கிடையே வந் ந்து நல்ல ஒறவு வந்து நிலவுதுன் நா சொல்லுவே அது போக வந்து நம்ம ஸ்கூல்ல நம்ம ஊர்ல பள்ளி மருத்துவமனை கோவில்லா இருக்கு அப்ற சந்த இந்த மாரி அடிப்படை வசதி வந்து இந்தம் மே நம்ம கிராமத்து துல வந்து இருக்கு ஆனா செரி எங்க ஊர்லிமே இருக்கு லே எங்க ஊர்ல வந் து என்னன்னா ஆஹ் என்ன சொல்வாங்கனா ஒரு கிராமந்தா ஆனா டைமிங்க்கு தா பஸ் இருக்கு‌ ஆனா கன்டினியுவசா டொன்டி ஃபோர் அவர்சு சொல்றால காலைல எட்டு மணினா மதிய மதிய பன்னெண்டு மணி அப்றோ மூன்ர நால்ர அஞ்சர அப்றோ ஒம்போது மணி நைட் ஒம்போது மணி இந்த மாரி டைமிங் மட்டு தா பஸ் இருக்கு ஆனா அங்க வந்து லைபேரி இருக்கு ரேஷன் ஷாப் இருக்கு அதுக்கு பெறவு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இந்த மாரி வந்து வசதிக வந்து எங்க ஊர்ல இருக்குன் நா சொல்லுவே ஏனா அது வர ஸ்கூலு இருக்கு ப்ரைமரி ஸ் கூல் இருக்கு ஒன்ல இருந்து ஃபிப்த்து வர ப்ரைமரி ஸ்கூல் இருக் ஏனா பஸ் வசதி இல்லாத எடத்துல வந்து டைமிங் இருக்கப்போ கொழந்தைகள் வந்து வேற எடத்துக்கு போக கூடாதுன் சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமமா இருந்தாலு அங்க வந்து எல்லா வசதியுமே இருக்குன் நா சொல்லுவே அது போக மட்டு இல்லாம விவசாயம் வந்து ரொம்ப முக் க்கியமா எங்க ஊர்ல வந்து கார் உம் இது எரு தொழிலா இருக்கு ஏனா அங்க வந்து என்ன பண்ணுவாங்கனா எங் ஏ கரும்பு எது வாழ போடுவாங்க நெல்லு போடுவாங்க அது போகன்னா அந்த இது பருத்தி அப்ற வெண்டக்கா போடுவாங்க வெண்டக்காச் செடி வெண்டைக்காய் போடுவாங்க பொடலங்கா அப்ற ஒ பூசணிக்காய் சுரக்காய் அந்த மாரி செடிய எல்லாம் வளப்பாங்க அடுத்து அந்த சீசன் டைம் வந்து அறுவட பண்ணுவாங்க எங்க வீட்டுக்கு முன்னாடிதான் இருக்கும் காலையல ஆனா அவங்க ஆறு மணிக் வந்து ஏன்னா நான் ஆர்ரைக்கு எழுந்திச்சு உட்கார்ந்துருப்பேன் ஆனா அவங்க வந்து வெண்ட வந்து பறிப்பாங்க கேட்டா வெயில் தார பறிக் ம் வெயில் வந்துட்டுன்னா எங்களால நிக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு வெண்டக்கா பறிப் ப்பாங்க ஆஹ் வெண்ட அல்லாம் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு சொன்னா ஒரு கிலோ ஒன்ற கிலோக்கு மேல இருக்கும் ஃப்ரெஷ்ஷாவும் கெடைக்கும்
ஓகே ஓகே சிஸ்டர் அஹ் எங்க ஊர்லயும் சைடு சிஸ்டர் அதாவது எங்க பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பாட்டி வந்து இந்த சீசனா சீசனா இருக்கிற டைம்ல அந்த சம்மர் டேஸ் சொல்லுவாங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மெளகா தெரியுங்களா மெளகா நாத்து விடுவாங்கன்னு தெரியுங்களா ஹலோ சிஸ்டர் இருக்கீங்களா
நீங்க பேசுங்க
ஆஹ் மெளகாய வந்து நாத்திட்டு சோ அப்ப வந்து நான் கூடவே இருப்பேன் மெளகா நாத்திடுவாங்க க்கு அப்பறோ இந்த சாமந்திப் பாத்தீங்களா அதது வந்து நாத்திட்டு ஆ ஒரு அவரக்கா கத்தரிக்கா ஆஹ் வெண்டக்கா புடலங்கானு சொல்லிட்டு நெறைய காய் வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பாட்டி வந்து அஹ் அந்த அந்த ஒரு படிகுலர் இடத்துல ஆ இது பண்ணுவாங்க பார்ம் பண்ணுவாங்க அது வந்து இப்ப கூட வந்து பாத்திங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அஹ் அது வந்து எனக் சைல்டுஹுட் மெமரிஸ்
ஏன்னா நம்ம நம்ம பண்ண மாட்டுக்கோ ஆனா அவங்களுக்கு தாத்தா பாட்டி வந்து என்னன்னா அன்றாட தேவைகளுக்காக என்னன்ன வே காய்கறி வேணு கீர வகைகல் எல்லா அவுங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையானது வந்து கொஞ்சமா போட்டு ஒரு பருத்தி போட் இருந்தாலோ ஒரு வாழ போட்டிருந்தாலோ அதுக்கு கீழ வந்து அவங்களுக்கு தேவையானது வந்து உஹம் போட்டுக்கிடுவாங்க ஏன்னா நம்ம வந்து விவசாயத்துல பா மக்களனா அவங்க வந்து அதுல ரொம்ப இதா இருக்காங்கன்னு சொல்றேன் ஏன்னா அவங்கள மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிடுதேன் ப்ரோ
கண்டிப்பா சிஸ்டர் நமக்கு நேரமும் என்ன முடிஞ்சிட்டு நன்றி சிஸ்டர்